ஹலோ
ஆமா
ஹலோ
லோ கேக்குதா
ஆ ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது எப்பிடி இருக்கீங்க
ம் எப்படி இருக்கீங்க நல்லாருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லாருக்கே என்ன பண்றீங்க
இந்தோ இருக்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே
என்ன சமையலுங்க காலையில
காலையில தோச
இப்ப என்ன செஞ்சிருக்கீங்க மதியானத்துக்கு
மத்தியத்துக்கு இங்க தயிர் சாதம்
ஏ ரொம்ப சிம்ப்ளா முடிச்சுட்டுருக்கீங்களே இன்னைக்கி
ஆமா இன்னைக்கி புள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சதோட அப்டியே வெச்சாச்சு
அப்பிடியா
ஆ நீங்க சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
ஆ நா வந்து காலையில சப்பாத்தி செஞ்ச அம்மா சப்பாத்தி செஞ்சாங்க அங்க சப்பாத்தி சாப் ட்ட நேத்து நைட்டு கொஞ்சோ மீறிடிச்சு அது வந்து நாளைக்கி இன்னைக்கி எடுத்து வெச்சிர்ந்தாங்க அனால சாப்டுட்டு கொஞ் அப்டியே வந்து கோவில்க் பொயிட்டு வந்த இதுக்கு மேல வந்து ஷாப்பிங் போனு கொஞ்சோ வேலலா இருக்கு வெளிய போறதுக்கு டிரஸெல்லா கொஞ்சோ வாங்க வேண்டியதுருக்கு வீட்ல அடுத்த வரோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குங்க சோ அதுக்காக கொஞ்சோ ஷாப்பிங் போகக்குடிய வேலூருக்கு போயிட்டு சுடிதர்லா வாங்கிட்டே ஆக்கு லைனிங்லா வாங்கி கொஞ்சோ ஸ்டிச்சிங் குடுக்கணு அனால கொஞ்சோ வெளிய போக வேண்டிய வேலருக்கு உங்களுக்கு
செரி செரி இல்ல இன்னைக்கி எதுவு ஒர்க் போலான் கெளம்புனா அ நீ கெளம்பல வெயில் கொஞ்சோ தா அதிகமா இருந்துச்சு அது எல்லாமு ஒரு ஃப்ரெண்டு வரன் சொல்லிர்ந்தாங்க கால் பண்ணாங்க இங்க ஹாஸ்பிட்டில் வராங்களா வந்த வ அங்க வந்துட்டு இப்டியே முடுஞ்சா வர்ரன் சொல்லிருக்காங்க அதனால நா வெளில கெளம்பல வீட்லதா இருக்கே ம்
பிள்ளைங்கெல்லா ஸ்கூல் பேயிட்டாங்ளா
ஆ ஸ்கூல் ங்ளா
இல்லங்க எனக்கு இன்னு மேரிட் ஆகல
மேரேஜ் ஆகலையா சேரி சேரி எதுவு ஒர்க் பாத்துக்கீங்ளா இல்ல வீட்லருகீங்ளா
இல்ல வீட்லதா இருக்கே
சரி சரி
வீட்ல இருந்துட்டு அப்டியே கொஞ்சோ எக்ஸாம்க்கு வந்து எப்பியாச்சு ஒரு தடவ இப்பல்லா சரியா படிக்கறதுல்ல எக்ஸாம்காக படுச்சுட்ருக்கே ஆ கிளாஸ்க்கு போவே ஒரு சில டைம்ல இப்ப என்னங்க வெயில் ரொம்ப அதிகமாருக்கா அன்னால டெய்லிமே போயிட்டு என்னால வர முடில அனால வீட்லே உக்காந்து படி லான் படிக்கிறோ வீ்ட்ல இந்து படுச்சா எல்லாருமே ஒரே மார்த்தான படி போம் ச் சரி கொடுக்க வாட்டோ அப்டி கு அப்டிதா போகுது எனக்கு
சரி சரிங்க
எல்லாரு நல்லாருக்காங்க அங்க வீட்ல எப்டி இர்க்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
செரி செரி நீங்க என்னல்லா வந்து வீட்ல இருந்தா என்ன பண்வீங்க கொழந்தங்கள படிக்க வப்பீங்ளா புரியில
மேரேஜ் பண்ட்டு மறு படுச்சு முடுச்சுட்டு அதுக்கப்றோ எது வேல பண்ணிட்டு அந்த மாரியா
இல்ல வே படுச்சு வேல் எப்டி சொல் கல்யாண்த்துக்கு மின்னாடியே வந்து ஒரு ஜாப் வாங்கணுன்னு ஒரு ஆச இரு கு ஏன்னா நம்ப வந்து ஆ இன்டிபெண்டா தா இருந்தோ அப்டின்னா கொஞ்ச தைரிமா இருக்லான்னு ஒரு ஆசருக்கு ஆனா எங்கங்க சரியா படிக்க மாட்டேங்குற வறது போறது சரியா தூக்க இருக்க மாட்டகுது ரொம்ப வந்து ஃபோன் தாங்க டிஸ்ட்ராக்சனாருக்கு சின்ன பசங்கள்க்கு க்லா சொல்றோன்ற மாரி இருக்கு ஆனா நம்பளே வந்து எனக் தெருஞ்சு நானே ஃபோனு தா ரொம்ப வந்து ஆ நோண்டி பாத்துட்டு வெளையாடிட் ருக்ற மாரி இருக்கு அந்த ரீல்ஸுதா இப்பல்லா ஆ அப்டே இதுவா
இல்ல காயாருக்கே அப்டின்னா ஃபோன்தா பாக்குற டிவி இருக் கேபுள்
உங்க கொரல் சரியா கேக்லங்க
ஆ
இல்ல கேக்கல
பா
ஹலோ
ஐ ப்ப ஓகேங்லா
விட்டு விட்டு கேக்குது உங்க கொரலு
ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது கேக்குது இப்ப கேக்குது
ஆ உள்ள உள்ள போனே அதா ஃபோனு கொஞ்ச கொஞ்சோ இருந்திருக்கு அதா இப்பல்லா நானே அதிகமா ரெண்டு பசங்களா சீக்கிரோ ஃபோன்னச்சிட்டு படுங்க அப்டிங்கிறே ஆனா தூக்க வராதுனால பன்னெண்டு மணி ஆவு பன்னெண்டு மணிக்கி மேல ஆகிடுது நம்மள ரொம்ப ட்ரை பண்ணி ஃபோன கீழ வச்சு
ஹலோ
நீங்க கொஞ்சோ டவரு இருக்க எடமா கொஞ்சோ வந்து பேசுறீங்களா நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேக்க மாட்டக்குது இல்ல உங்க வாய்ஸா எனக்கு விட்டு விட்டு கேக்குதுப்பா அதனாலதா நா சொன்னே
ஆ இப்பக்கிதா இப்ப வெள்ல வந்துட்டே கேக்குதா ம் அதா அ ஃபோன் தா இப்ப ரொம்ப நம்மளுக்கு டிஸ் டபன்ஸ இருக்கு எல்லாத்துக்குமே
கண்டிப்பாங்க இந்த ஃபோன் வந்து அப்பல்லா வந்து அந்த அளவுக்கு
து நல்லது இருக்கோ அது அளவுக்கு கெட்டதுருக்க மாரி இருக்கு நம்மளுக்கு
இல்ல ஃபோன்லா வந்து அப்பல்லா வந்து ரொம்ப யூஸ் பண்ணதே கடையாது அதனால நம்ம படிப்பு நம்ம வேல நம்ம என்ன அப்டின்னு சொல்லிட்டு போய்டுறோ இப்ப வந்து நெட் டு வந்து யூஸ் பண்ணாம நம்ம வந்து எப்டி சொல்றது நெட்டு வந்து டய்லிமே ஒரு ஒன் ஜி பி இருக்கு யூஸ் பண்ணு யூஸ் பண்ணன்னு சொல்லலிகிட்டு அவ் ஃபோனுக்கே அடிட் ஆன மாரி ஆயிடுச்சு போர் அடிச்சா நமக்கு என்ன ங்க ஒரு ஃபோன் இருக்கு உக்காந்து ரீல்ஸ் பார்போ அப்டின்னு சொல் ட்டு அதையே பாத்துட்டு இருக்கிறதுனால நம்ம டெய்லி செய்ய வேண் செய்ய வேலையு செரி அதே மாரி வந்து படிக்கிறது செரி எதுக்குமே வந்து அந்த அளவுக்கு மைண்ட் செட்டே போக மாட்டேங்கு செய்யுதுங்க எதனா ஒண்ணு வந்து அப்டியே வந்து தடங்களாயே தடங்களாயே நமக்கு வந்து படிப்புல போக மாட்டேக்குது ஃபோன தா நோண்டணும்ன்ற ஒரு மைண்ட் செட் டே வருதுங்க
ம் அப்டி இருக்காதீங்க இன்னோ கொஞ்சோ நா என்னக்கும் ஏன்னாங்க உங்களுக்கு படிப்பு அப்படிங்கற விஷயத்துல வந்தீங்கன்னா கொஞ்சோ நீங்களே உங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பண்ண முடியாதுதா ஏன்னா அதுக்கு ஃபுல்லா நம்ம வந்து அதுக்கு அடிம ஆயிட்டோ அது பண்ண முடியாதுதா முடிஞ்ச வரைக்கு இப்ப நீங்ளே சொல் ரிங்க நா பண்றே அப்டின்னு அத பண்ணாத அளவுக்கு நீங்களே முயற் ச்சி பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்க ஸ்வீ சொல்றோ ஆனா நா சொல்றே என்னோட கொழந்தைங்களுக்கு ஆனா என் பிள்ளைங்க ஒரு ஒரு பிள்ளைங்க கேட்க செஞ்சுிருங்க என்னட்ட ஏ நீ ஃபோனை பாக்க வேணான்னு எங்களை சொல்ற நீ மட்டும் பாக்குற அப்டிங்கிற மாதிரி
கண்டிப்பா
அதுக்காக சொல்றே ஆனா உண்மதா அதுக்காக என்ன பண்ணுவோ அந்த பிள்ளைங்க தூங்குற வரைக்கு வச்சுட்டு ஒக்காந்து அங்களோட பேசி இருந்து டு அதுக்கப்றோ பிள்ளைங்க தூங்கதுக்குப்ப நம்மளுக்கு தூக்க வரல நீங்க சொல்ற மாரி அதுக் க்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோ அப்டிங்கிறப்போ அததா பாக்குற மாரியிருக்கு நால்லா பன்னெண்டு மணி பன்னெண்ர வரைக்கு ஃபோன் பாத்துட்டுதா படுக்கிறே
சூப்பருங்க நானுமே இப்பெல்லா அப்டிதாங்க பண்றே அப்பல்லா வந்து பத்து மணிக்கெல்லா படுத்துடுவே இப்ப என்ன ஆகுது அப்டின்னா எதனா ஒரு வெப் சீரிஸ் அந்த மாரி எதானா வந்து அங்க பாக்குறோமா அது வந்து பதினொன்ற மேல வரைக்கி போய்டுது காலையில எந்திரிச்சு படிக் க்கனு நெனைக்கிறே காலையில எட்டு மணிக்குதாங்க முழிப்பே வருது என்னா பண்ணாலுமே அதுக்கப்பறோ எந்திரச்சு நம்ம வந்து நம்மளோட வேலையெல்லா முடிச்சுட்டு இது பண்றதுக்கே பத்து பதினோரு மணி ஆயுடுதா அதுகப்பற நாள் எப்டி ஆரம்பிக்குது எப்டி முடியுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க அப் ப்டி டெய்லி ஓடுற மாரி இருக்கு இதனாலே நா கிளாஸ்கே போறது வந்து கஷ்டமாக்கு எனக்கு ஏழ்ர மணிக்கெல்லா கிளாஸ் ஆரம்பிச்சிடு நா எட்டு மணிக்கு எந்துச் நா எங்கெங்க போறது அப்டின்னு சொல்ட்டு டெய்லியுமே கிளாஸ்யு வர ஆ அதனாலே வந்து போயிடுதுங்க சரியாவு படிக்க முடியல ஆனா இனிமேட் லந்து வந்து நைட்ல கொஞ்ச சீக்ரமா தூங்கிட்டு எந்திரிச் ஒக்காந்து படிக்குணுன் நெனக்றங்க
ம் படிங்க இனிமே அத முயற்சி பண்ணி பாருங்க
கண்டிபா கண்டிபா ஏன்னா முயற்சி பண்ண அப்டின்னா கண்டிப்
ஒரு ஏழு எட் ட்டு மணிக்குள்ளே சாப்டுட்டு அதுக்கப்பறோ கொஞ்ச நேர போன் பாத்துட்டு அதுக்கப்றோ போன நம்மளே கண்ட்ரோல்லாம சார்ஜ் இல்ல நம்ம என்ன பண்ணுவோ போட்டு படுத்துருவோ தானே அத யோசிச் த்து வச்சிட்டு படுத்துருங்க அப்டிதா நா யோசிக்கிறே ஆனா நா உங்களுக்கு சொல்றே அத என்னால முயற்சி பண்ண முடியல நீங்க வேண்ணா முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா நீங்க படிக்கிறே அப்டின்னு சொல்றீங்களா அதுக்காக சொல்றே நா புள்ளைங்கள எந்திரிச்சி லன்ச் செஞ்சு நா சாப்பாடு செஞ்சு குடுத்து விட்றே அ கொடுத்து விடணு அப்படிங்கறிதுக்காக நா நல்லா அலார வச்சு எந்திரக்கிறே நா ஆனா எந்திரிக் க்கி முடில என்னால கண்ணே முழிக்க முடியாது நல்லா தெரிது நம்ம பன்ற மணி வரைக்கு ஃபோன் பாத்தோ அ அதனால தா நம்மளாலா முழிக்க முடியலன் தெரிது ஆனா தூக்கோ வரல படுத்தா தூக்கோ வரமாட்டேங்குது அதுகாக நா ஃபோன்தா வேறென்ன பண்ணுவோ பல நம்மளுக்கு பல சிந்தனைகள் வருமா அப்டிங்கறதுனால நம்ம வந்து ஃபோன் பாத்தம்னா அது கொஞ்ச ரிலாக்ஸா இருக்கமாரி நம்மளுக்கு தோணுது
கண்டிப்பாங்க நீங்க சொல்
அ பகல்ல பா க்கிறத விட நைட்ல பாக்கறது ஃபோன் சுத்தமா பாக்கவே பாக்காதீங்கன் சொல்றாங்க பகல்ல கூட
இல்லங்க வந்து நீங்க சொன்னது வந்து கரெக்ட்டுதா ஏன்னா நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணாம அப்டே படுத்துட்டுந்தோ அப்டீனா கண்டிப்பா சிந்தனைன்றது எங்கெங்யோ போதுங்க லைஃப பத்தி போது ஃபியூச்சர்ன் நெனைக்க தோணுது அப்டிஇப்டின் இருக்கதுனால செரியா தூக்கொ வரமா ஃபோனு ந்தா நம்ம அப்டே பாத்துட்ருக்கதுக் வந்து தூங்கீருவோன் நம்ம நெனக்கிறோ ஆனா அந்த வந்து ப்ரெயின் வந்து என்னன்னா அப்பதா ரொம்ப ஆக்டிவா இருக்கு நா தூங்கமாட்டே தூங்கமாட்டேன்ற மாரி இருக்குங்க து ப்ரெயினு அதே கர்டா போகுது இப்பலா ஆனா கொஞ்ச மாத்திக்ணுன் நெனக்கிற கண்டிப்பா இனிமேட் லேந்து வந்து நீங்க சொன்ன மாரியே வந்து நா ட்ரை பண்றே
எங்களுக்ளா கொஞ்ச ஏஜ் ஆயிருச்சு எங்குளுக்கே இவ்ளோ ப்ராப்ளம் பண்ணுது அப்டிங்கிறப்போ நீங்க இனிமேதா எல்லாமே உங்ளுக்கு அப்டிங்கிறப்போ ஒடம்பையு நம்ம பாக்கணுல்ல கண்ண பாக்கணு ஒடம்ப பாக்கணு இப்பவே எங்கலாளா எங்கல குழந்தைங்கள பாத்துக்க முடியல இப்பவே ஒன்னு இல்லன்னா ஒன்னு எதாவது பண்ணிட்டு தா இருக்குது ஒன்னு சரியானுச்சு அப்டின்னா அடுத்தது எதாவது ஆ ஒடம்புல எதாது ப்ராப்ளம் பண்ணுது ங்கிறப்போ நீங்க படிக்கிற வயஸ்ல இருக்கீங்க அப்டிங்கிறபோ இன்னு வந் ந்து உங்களுக்கு மேரேஜ் இருக்காது கொழந்த அந்த மாதிரி பேம்லி செல பேம்லி இந்த ரெஸ்ட் எடுக்க விடுவாங்க இப்ப அம்மா வீட்ல இருக்ற மாரி நம்ம போய் மாமியார் வீட்ல இருக் ப்போனு எல்லாரு மாமியார் வீட்லயு இப்டி விடுவாங்கனு நம்ம சொல்ல முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது ஏதோ க நா ஏன்னா ஆ ஆ எப்டி சொல்லற நீங்க சொல்ற மாரி வந்து கல்யாண ஆய்டுச்சுனாலு கல்யாண ஆகலனாலு இப்பலா வந்து ஓட் உடம்புன்றது வந்து நம்ம வந்து அப்பப்ப சரியில்லாம நம்ம படுத்துகுறோ ப்பா என்நம்ம பாட்டி தாத்தாலா இன்ன வரைக்கு ஆக்டிவா இருக்காங்க ஆனா நம்மளால வந்து எனக்கு கைவலிக்கிது
அது வந் ந்து அவுங்க இருந்தாங்க அப்டினா அவுங்க வந்து சாப்பாடு அந்தளவுக்கு முன்னாடிலா அந்த அந்தளவுக் க்கவுங்க சாப்ட்டாங்க நல்ல உணவுகள் இருந்துச்சு ஹெல்தியான உணவு எடுத்துகிட்டாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரேட்டு தான் அந்த காலத்துல வந்து இந்த கேவுர் மாவு கஞ்சு அரிசி எல்லாமே வந் ந்து நல்லா வெளஞ்சு இது பண்ணி அவுங்க சாப்ட்டாங்க இப்பலா நமக்கு அது என்னனே தெரிய மாட்டிக்து என க்குமே தெரியாதுங்க களிலா என்னனே தெரியாது அவுங்கலா களி கருப் வோடு அதெலா சாப்ட்டுதா பழகுனாங்க நமக்குலா அதெலா என்னனே தெரியாம வளந்துட்டு கை வலிக்குது கால் வலிக்குதுன் இப்பவே அப்டிதா கஷ்டபர்றோ ஆனா இன்மே இப்பலா நா கொஞ்ச சாப்ட முயற்சி பண்றே கெவுர் மாவ்ல வந்து
புடிக்காதுதா நம்ம வந்து அவ் இந்த டேஸ்ட்டான உணவா சாப்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பாடு சாப்ட புடிக்காதுதா ஆனா வந்து அதுல அவ்ளோ ஹெல்தி இருக் க்குது சரி நம்ம இன்னொரு கால்ல நா திரும்ப உங்கள கூப்புறே ஆ வுங்களோட பேசியது மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி
ன்றி